நல்லாருக்
ங்க நீங்க எப்படி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கங்க வீட்டு வேலைய எல்லாம் முடிஞ்சுதுங்களா
ஆ வீட்டு வேல எல்லாம் முடிஞ்சுதுங்க நேத்து நைட்டு தான் ஊர்ல இருந்து வந்தோம் கேரளால இருக்கும்போது நீங்க கூப்பிட்டு இருந்துப்பீங்க போல இருக்கு என்னால அட்டன் பண்ணவே முடியல
ஆமாங்க ரெண்டு மூணு டைம் ரொம்ப நாள் ஆச்சுங்களா ஸ்கூல் லீவக்கு முன்னாடி பேசுனதாச்சு குழந்தைகல கொண்டுந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பேசவேலன்னு சொல்லிட்டுதான் கால் பண்ணுன நீங்க எடுக்கல
ஆ இல்லலைங்க நான் கோயில் லைன நின்ட்டு இருந்தேன் கொஞ்சம் கூட்டம் வேறங்களா அன்னைக்கெல்லாம் சாமியாடி சொல்றது அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இருந்துச்சு சரின்ட்டு ஒரே சவுண்டு எனக்கு எதுவுமே கேட்கவும் இல்ல அப்புறம் வெளியே வந்தா சரி ஆனா பசிங்க சரி ரூமுக்கு போயிட்டு பேசிக்கலான்ட்டு அட்டன் பண்ணவே இல்ல அதுக்கப்புறம் மறந்தும் போச்சு
ஓ சேரி சேரிங்க பரவாயில்லைங்க எங்க புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டீங்களா பீஸ் பே பண்ணியாச்சா ஸ்கூல்லல என்ன பண்ணீங்க
ஆ பண்ணிட்டேங்க என் பையனுக்கு ஆர்டி இருக்குது பதினொன்னு எழுநூறு சில்ரனமா வந்துச்சு அப்புறம் புக்ஸ மட்டும் குடுக்கலீங்க நோட் எல்லாம் குடுத்துட்டாங்க நீ பல்லாம் கிள போய் வாங்கிட்டு வந்தாச்சு ஆ அது பேக்கு ஷூவு எல்லாம் வாங்கியாச்சு இனி யூனிஃபார்ம் வேற தச்சுட்டு இல்லலைங்க அது வேற ஒன்னு தைக்கணும் நீங்க பீஸ் பே பண்ணிட்டீங்களா
ஆ பண்ணிட்டுங்க என்னோட பையனும் ஆர்டீ ல தான் இருக்காங்க நானும் பீஸ் பே பண்ணிட்டு நோட் புக் எல்லாம் வாங்கிட்டு வந்ட்டங்க நீங்க சொன்ன மாதிரி புக்ஸ் பஸ்ட் டைம் தரல ஆ நோட்டு மட்டும் தான் தந்தாங்க அப்புறம் சாக்ஸ் பெல்ட் எல்லாம் ஸ்கூல் ரீ ஓபன் ஆ பண்ணதுக்கு அப்புறம் தருவன்னு சொன்னாங்க அப்புறம் பொண்ணுக்கு லெவன்த் ஜாயின் பண்ண போந்தேங்களா அப்ப வந்து புஸ் வந்துருச்சு இப்பதான் வந்திருக்கு நீங்க வாங்கிட்டு போயக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பையனோட குடுட்டாங்க புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டங்க அவனோட நீங்க இப்ப போனீங்க வாங்கலாம்னு நினைக் க்கிற வந்துடுச்சு புக்ஸ் எல்லாம் அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி பேகு சூ வந்து பையனுக்கு சீக்கிரம் சீக்கிரம் ஒண்ணு பிஞ்ச எல்லாம் போலீங்க ஆனா வந்து சைஸ் வந்து பத்தாம் போயிடுச்சு கால் ரொம்ப பெருசா வளர்ந்துருச்சுங்க ஆனா சூ ரெண்டு செட்டு பேகு லன்ச் பேகு அப்புறம் நோட்டுக்கு போற அட்டை ஜாமடரி பாக்ஸ் பேனா பென்சிலு எல்லாம் அவங்க அப்பா வாங்கிட்டுருந்து குடுத்துட்டாங்க போன வாரம் தான் டவுனுக்கு போயிருந்தாங்க பொண்ணுக்கும் பையனுக்கும் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்ட்டோம் நீங்க
ம் எல்லாம் பரச்சேசு ஆயிடுச்சுங்க ஆனா ஷூ மட்டும் வாங்கல ஏன்னா லாஸ்ட் ஆ ஹாஃப் வேலிக்குதான் மாத்தணுமா ஷூ எப்பவுமே நான் ஹாஃப் வேலி டூ ஹாஃப் வேலி தான் மாத்துறது சரி நான் இனி கால் வளர்ந்திருக்காதடா பாத்துக்கோ அப்படின்னு சொன்னா இல்லமா எனக்கு அது பத்தல அப்படிங்கறான் அதுக்குள்ள ஆறு ஏழு மாசத்துக்குள்ள திரும்ப வளர்ந்தாடா போல இருக்குது ஷூ எல்லாம் வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வரல ஸ்போர்ட ஷூ தான் எடுத்துட்டு வந்தேன் இன்னும் ஸ்கூலுக்கு போடுற ஒயட்டும் பிளாக் ரெண்டு ஷூ எடுக்குங்க சொல்லுங்க என்ன விஷயமா கூப்பிட்டு இருந்தீங்க சும்மா பேசுறதுான் கூப்ப இருந்தீங்களா
ஆமாங்க ஸ்கூல் ல நீங்க நான் ஸ்கூல் போயிருந்தப்போ நீங்க ஒன்னும் பீஸ் கட்டிட்டீங்க புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டீ கேட்டேனா நீங்க ஒன்னும் வரலன்னு சொன்னாங்களா அப்புறம் நான் கால் பண்ணி எடுக்கல இன்னும் வரல பீஸ் கட்ட வரலையே நீங்க எப்பவுமே முன்னாடியே வந்து பே பண்ணிருவீங்கள அத கேக்கதாங்க கூப்ட்ட
சரிங்க சரி சரி நான் எப்ப கூப்பிட்டாலுமே தோட்டத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க தோட்டத்துக்கு நீங்க போயிட்டு வந்துட்டீங்களா வேலைய எல்லாம் முடிஞ்சுதா
ஆ தோட்டத்துக்கு போயிட்டு வந்தேன் இப்பதாங்க போயிட்டு வந்தேன் சரி போயிட்டு வந்துட்டுதான் உங்க கூட பேசவே இல்லை கொஞ்ச நீ ஃயா ஃப்ரீயா இருந்தேுங்களா டயா புக்ஸுக்கு தாங்க அட்டை போடணும் எல்லாம் எடுத்து வச்சிருக்கே சரி உங்க கூட பேசவே இல்லையாச்சு ரொம்ப நாள ஆச்சு நீங்க கூப்பிட்டு நான் கூப்பிட்டு எடுக்கல அப்பற நீங்க கூப்பிட்டீங்களா சரி பேசிட்டு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் உன கொஞ்சம் கொஞ்சம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அட்டை போட்டு வைக்கணுங்க பசங்க பாட்டி வீட்டுல இருக்காங்க அவங்க போடல எப்பவுமே பாப்பா போட்டுருவாங்க இந்த டைம் போடலன்னா நான் அதனால எல்லாம் எடுத்து வச்சிருக்கேங்க இன்னைக்கு எப்படியா டெய்லி டெய்லியும் நாளைக்கு போட்டுலாம் நாளைக்கு போட்லாம் எடுத்து எடுத்து வைக்கிறது அட்டை எடுத்துக்க நோட் எடுத்து வக்க வேற ஏதாவது வேலை வந்துச்சுன்னா திரும்பி அதே எடுத்துல போட்டு வச்ச பத்து நாளாவே அதே மாதிரின்ச்ச இனிகவது கண்டிப்பா நெனைச்சிருக்கேன் போற்றணும் கண்டிப்பா நீங்க போட்டாச்ச ங்களா
நான் வந்துட்டு மொத்தமும் இருபத்தி நாலு மணமும் இருக்குதுங்க நான் எண்ணி வச்ச மாதிரி பன்நெண்டனதுக்கு போட்டிருக்கேன் இன்னும் பன்நெண்டனதுக்கு அட்ட போட்டுட்டு இல்ல நீயும் சரி போடுடா உனக்கும் தெரியும்லடா அப்படின்னா போமா என்னால முடியாதுன்ட்டு அவன்பாட்டுக்கு விளாட போயிட்டான் நல்ல வேள சின்னவனுக்கு அட்டை போடுறது எதுவும் இல்ல அவனுக்கு இன்னும் புக்ஸ் நோட்டு எதுவும் வாங்கல சரி அப்புறம் லாஸ்ட்டா பாத்துக்கலாம்னு விட்டுட்டேங்க ஆமா ஏதோ அணில் குட்டிய எல்லாம் நீங்க வச்சிருக்கீங்களாமா என்ன அணில் குட்டி எல்லாம் வளர்த்தட்டு இருக்கீங்க அதெல்லாம் எப்படி தங்குது உங்க கிட்ட ஓடிராது
அதுங்க போன டைமு ஒரு அது வந்து இப்போ ஒரு மாசம் ஒரு ஒ ஒ ஒரு ஐம்பது நாள் இருக்குங்க அது பெரிய விஷயங்க என்னதெரிங்களாச்சு போன டைம் தேங்காய் போடும் போது தேங்காய் குலக்குள்ள எப்பவுமே வந்து வாழை வாழ கொலை போடுறது பாத்தீங்களா அது அது கரெக்டா ஸ்டார்ட்டிங்ல இந்த குருவிகல்லாம் என்ன பண்ணுங்க கொஞ்சம் பூ வந்தோனே கூடு கட்ட ஆரம்பிச்சிருவாங்க கரெக்டா அது ஒரு வாழைத்தாறு முத்தி வரும்போது அது குஞ்சு பொறுக்கிருக்கு அதுங்களுக்கு பாருங்க எவ்வளவு ஒரு அறிவுன்னு அப்போ கூடு கட்டுச்சுன்னா அந்த வாழை தாரு வெட்டறகுள்ள அது குஞ்சு பெருசாகி பறந்து போயிடும் அப்புறம் ஏன்னா இடையில பாதி காத்தடிச்சு முறிஞ்சுழுந்துச்சுன்னா அது பாவந்தானுங்க அது வந்து இயற்கையை நம்பி கரெக்டா மூணு மாசத்துலதான் பழுக்கும் நம்ம அதுக்குள்ள குஞ்சு மொட்டு வச்சு குஞ்சு பொரிச்சிக்கலாம் அப்பிடின்னு நினைச்சுதா அது கூடு கட்டுங்க இந்தா மோரிஸ் வாழைல தாங்க நிறைய கூடு இருக்கும் அவ்ளோ அழஅழகா அப்புறம் அணில் அப்பிடி தாங்க அணில் புள்ளா தென்ன மரத்துல தான் கட்டுங்க அப்படி தென்ன மரத்துல ஒரு டைமு உள்ள ரெண்டு ரெண்டு குட்டி எந்திருக்க மாட்ட இருக்குதுங்க அப்போ நாங்க போடும் போது ஒரு குட்டி மேலயே நின்ருச்சு ஒரு குட்டி அப்படியே தேங்காயோட சேர்த்தி இந்த கொலையோடு சேர்த்து கீழே விழுந்துருச்சுங்க கீழே விழுந்தொன்னியும் எங்க வீட்டுக்காரரு தேங்காய் போடுறவங்க தோட்டத்தில்ல இருக்கிறவங்க எல்லாரும் ஓ ரொம்ப அடிபட்டுருச்சோ என்னமோ நினைச்சிட்டு பயந்துட்டாங்க சார் பயந்து கையில தூக்கி கொஞ்சம் தண்ணி குடிச்சாங்க குடிச்ச கொஞ்சம் மூச்சு விட ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் மறுபடி திருப்பி மேல விட்டா அதுக்கு சின்ன குட்டியா இருந்துச்சுங்களா மேல விட்ட வந்து அது அது சாப்பிட தெரியாது அவங்க அம்மாவும் சேர்த்தாது மரத்து மேல போகும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம வீட்டுல கொஞ்ச நாள் வளர்த்திக்கிட்டு எங்க வீட்டு வீட்லயே நிறைய அணில் இருக்குங்க பக்கத்துல மரம் வேப்ப மரம் இருக்குங்களா எங்க வீ அப்புறம் ஒரு ஒரு ஒரு கோழி முதல் சேல் பண்ணிட்டு இருந்த கோழி பண்ண மாதிரி செட்டு அதுக்குள்ள அணில் குட்டி நிறைய கூடு வச்சு வச்சிருக்கு சரி எப்படியா கொண்டு வந்து வச்சு வளர்த்தி கொஞ்சம் சாப்பிட்டு பழகனதுக்கு அப்புறம் வெளிய விட்டுக்கலாம்னு எடுத்துட்டு வந்து இந்த இங்கு பிள்ள இருக்குது பாத்திங்களா அதுலதான் பால் கொடுப்போம் பையன் நல்லா வச்சிருந்தானுங்க இந்த ஒரு கிளி கூண்டு ஒண்ணு வச்சிருந்த போ கிளி வளர்த்திட்டு இருந்தேன் இப்போ தான் வளத்தக் கூடாதுனு வந்துச்சே அந்த கிளி கூண்டுக்குள்ள அணில போட்டு அந்த அணில் இருந்த கூண்டே கொண்டு வந்து வச்சி சு அதுகூட வச்சி அது நல்லா பழகிடுச்சுங்க ராமுன்னு பேர் வச்சிருந்தோம் அதை கூப்பிட்டா நல்லா நம்ம கூப்பிட்டா கீச் கீச்சின்னு கத்துட்டு வெளியில வந்துரும் நல்லா பழகிடுச்சு அப்புறம் மாம்பழம் தான் கொடுப்போம் முதல் பால் குடுத்துட்டு இருந்தோம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மாம்பழம் ராகி கொய்யாப்பழம் வாழைப்பழம் ஆனா அதுக்கு ரொம்ப பிடிச்சது மாம்பழம் அந்த சமயத்துல வேற தோட்டத்துல மாம்பழம் இருந்துச்சுங்களா மாம்பழத்தை கொடுத்து மாம்பழம் நல்லா சாப்பிட்டு ரொம்ப நல்லா பழகிடுச்சுங்க தூரி மேல ஏறி உக்காந்துக்கும் நம்ம எங்க போனாலும் நம்ம பின்னாடியே வரும் அப்புறம் இந்த முன்னாடி டோரு பக்கத்துல ஒரு இதட்ட கம்பி மாரி வச்சுருபாங்க டிசைனு அது மேல ஏறி உக்காந்துக்கங்க நல்லா விளையாண்டு இருச்சுங்க இதுல என்ன ஒரு கஷ்டம்ன்னா ஒரு டைமு கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சு பாப்பாவ பாத்துக்க சொல்லிட்டு நான் வெளியில போயிட்டேங்க அது எம் அது கூண்டுல இருந்து வெளிய வந்து கதவுல வந்து அடிபட்டுருச்சுங்க அடிபட்டு கீழ விழுந்துருச்சு அப்புறம் எப்படியே பஸ்ட் எய்டு பண்ணி அதை உயிரை காப்பாத்திட்டோம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனதுக்கு டாக்டர் வந்து இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டுட்டு என்னால ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க வன காப்பகம் இருக்கு பாத்தீங்களா அங்க கொண்டு போக சொன்னாங்க அங்க எங்காம் எங்கங்க கொண்டு போறது அங்க கொண்டு போனாலும் அணில் குட்டி நீங்க வளத்துறீங்கன்னு சொல்லிட்டு பிரச்சனை ஆயிரு எதுக்கு வனவிலங்குகள் எல்லாம் வளர்த்துறீங்கன்னு கேப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அது அவர் வந்து நல்லெண்ண எலும்புக் அடி விட்டுருச்சுங்க ஒன்சைடு உருண்டு உருண்டே தான் போகும் ரொம்ப ரொம்ப அழுதிட்டு இருந்தாங்க ரொம்ப பாசமா இருந்துச்சு உருண்டு உருண்டு போயி எதா போகும் பாத்தாலே சரி இறந்தா கூட பரவாயில்லங்கிற மாரி ஆயிடுச்சு உருண்டு உருண்டே போகுது எதுவுமே சாப்பிடல மூணு நாள் என் பையன் மடியிலயே உருண்டு போனா அதுக்கு அடிப்படுதுன்னு சொல்லி அவன் மடியிலயே வச்சுட்டு அழுது ட்டே கொண்ட்டு அவனும் சாப்டிலீங்க அப்புறம் அவனுக்கே ரொம்ப இதாய் போச்சு செரின்னு விட்டுட்டான் விட்டுட்டு ஊருக்கு போயிட்டு எனக்கு இங்க இருக்க முடியலமா என்னால பாக்க முடியலனு அப்புறம் மறுபடி வந்து படுத்துட்டே தான் இருந்துச்சுங்க நான் கொஞ்சம் கொஞ்சமா பால் கொடுத்து பால் கொடுத்து டாக்டர் சொன்ன மாரி மஞ்ச சளும் நல்லெண்ணயும் எலும்புக்கு அடிப்பட்ட இடத்துல போடுங்க அப்புறம் காயமான பக்கத்துல வேப்பெண்ணயும் மஞ்சளும் போடுங்கனு சொன்னாங்க அப்படியே போட்டு போட்டு இப்போ தொண்ணூறு பர்சன்ட் ரெடி ஆயிட்டான் ஆனா வால் கட் ஆயிடுச்சுங்க ஒரு கண்ணு இதாயிடுச்சு கொஞ்சம் ஒரு சைடா ஓடிட்டு இருக்கா அப்பிடி பால் குடுத்து பால் குடுத்து இப்ப பாரு ஓடி ஓடி விளையாண்டு தான் இருக்குறான் இன்னும் முழுசா ரெடி ஆகல ஆனா காப்பாத்தட்டேங்க நானு அந்த ஒரு மெத்தேட் சொல்லுவாங்கயில்லங்க ஹார்ட் அட்டாக் வந்தா வாய் வச்சி ஊதி நெஞ்ச அமுத்தி விடணும் அந்த மாரி தாங்க அது காப்பாத்துன அது அடிச்ச உடனே கீழ விழுந்தவுனே இறந்திருச்சுனு நினைச்சிட்டேன் ஆசையவே இல்ல அப்றம் வாய் வச்சு காத்து ஊதி நெஞ்ச அமுதத்துன உடனே திடிர்னு எந்திருச்சுசுங்க எந்திருச்சு துள்ளி எந்திருச்சுது அப்பிடி தாங்க காப்பாத்தினேன் எனக்கே நம்மளே பண்ணிட்டமேனு ரொம்ப ஆச்சர்யம இருந்துச்சுங்க ஒரு பெரிய பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப பரவாயில்லைங்க தொன்னுரு பெர்ஸன்ட் ரெடி ஆகி வால் மட்டும் கொஞ்சம் புண்ணு இருக்கு ரெண்டு மூணு நாள் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலமா கூட்டிட்டு போறக்கு பயமா இருக்கு ஏன்னா அணில் குட்டி எல்லாம் வளத்தக்கூடாதுனு சொல்றாங்க அத உங்களுக்கு ஏதாச்சு தெரியுங்க யாராச்சும் தெரியுங்களா
இல் இல்லைங்க எனக்கு இதெல்லாம் எதுவும் தெரியாது எனக்கு நீங்க சொல்லிதான் வந்துட்டு அணில் குட்டி எல்லாம் நம்ம வளர்த்த கூடாது இப்ப கிளியே வளர்த்த கூடாதுன்னு சொன்னீங்க இல்லையா அது எனக்கே வந்துட்டு நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியுது பரவாயில்ல வீட்டுல வந்துட்டு நிறைய அ பெட்ஸ் எல்லாம் வச்சிருப்பீங்க போலருக்கு நல்லா கேர் பண்ணி பாக்குறீங்க எனக்கும் பெட்ஸ் வளத்தணும்னு ஆசைதாங்க ஏன்னா அக்கம் பக்கம் வந்துட்டு ஒரு பூனை வளத்தனா கூட பால் காணாம போயிருச்சு பால் யாராது கீழே சிந்திட்டா கூட ஐயோ அந்த பூனை வந்து சிண்டி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க நாங்க வளர்த்துல கொஞ்சம் தள்ளி வளர் வளத்துறாங்க எல்லாமே அந்த பூன தான் காரணம்கிறாங்க இது வந்துட்டு என்ன சொல்றது நீங்க கொஞ்சம் ஒரு அ உங்க சுத்தி கொஞ்சம் தோட்டம் தொரவு இந்த மாரி இருக்கிற இடத்துல நீங்க இருக்கிறீங்க அதனால உங்களுக்கு அது பெருசா தெரியருதில்ல இது புல்லா வந்துட்டு பக்கம் பக்கமா வீடு கட்டி எல்லாம் வந்தது முண்டச்சா கட் கட்னா வீட்ட அப்படியே வாங்கி வந்தவங்க ஒரு செடி கொடி கூட அந்த பக்கம் போய் காஞ்ச இல விழுந்தா கூட இங்க சண்டைக்கு வராங்கங்க இந்த ஏரியா அப்படி இருக்குது என்ன பண்றது எனக்கு உங்க கூட பேசினது நேரம் போனதே தெரியல்ல நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்குங்க சேரி நான் திரும்ப உங்களுக்கு கால் பண்றேன் சரிங்களா
அ சரிங்க